ஹலோ கேக்குதா சிஸ்டர்
ஆ கேக்குது சிஸ்டர் சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா
நல்லாருக்க சிஸ்டர் நீங்க
ம் நல்லா இருக்க சிஸ்டர் சாப்டாச்சா மதியோ என்ன சாப்பாடு சாப்டீங்க
சாப்டோ சிஸ்டர் மதியோ கடையிலதா இன்னைக்கு பிரியாணி கொத்து பரோட் ட்டாவு வாங்கி சாப் பசங்களுக்கு சாதோ வடுச்சு
ஆ ஓகே ஓகே சிஸ்டர் சண்டே உங்களுக்கு இன்னைக்கு ஃப் ஃப்ரியா ரெஸ்ட் எடுத்தீங்களா நீங்களு
ஆ ரெஸ்ட் எடுக்கலான் சொல்லிதா சமையல் வேண்டான்னு முடிவு பண்ணோ ஆனா ரெஸ்ட்டு எடுத்த மாரியே இல்ல
ம்
நீங்க என்ன சாப்டீங்க
ஓ நா நேத்துவச்ச மீன் கொழம்பு சிஸ்டர் வீட்டு்ல அம்மா அப்பாலா ஃபங்ஷன் சொல்லிட்டு வெளிய போயிட்டாங்க அதனால எனக்கு மட்டும்ன்றதால சாதோ மட்டும் வடிச்சுட் நேத்து மீன் கொழம்பு இருந்தது அத சூடு பண்ணி சாப்ட்டே
ஓகே சிஸ்டர் அப்புறோ உங்க பச
சொல்லான்சர்
என்ன மாதிரி ஃபுட் என்ன மாதிரி ரெசிபில்லா
ஆ எனக்கு வந்து ரெண்டு பசங்க இருக்காங்க ஒரு பெரிய பையனுக்கு ஆறு வயசு ஆகுது சின்ன பையனுக்கு ரெண்டு வயசுஆகுது நா அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு சின்ன பிள்ளைங்காளா இருந்த இப்ப என்ன கொடுத்தேன்னு கேக்குறீங்களா
ஆமா சிஸ்டர்
ஆ அப்ப என்னா அது ஆறு மாசத்துக்கு அப்புறோ குடுக்கறதுக்கு அந்த ராகி ராகி கூழ் குடுக்றது அப்புறோ பழம்ல்லா அந்த வாழப்பழம் மாம்பழம் இதெல்லா மாம்பழம் இப்ப நெறைய குடுக்கலானு சொல்றாங்க அதனால இப்ப மாம்பழமு இப்ப குடுத் குடுத்துட்டுருக்கு அப்ப குடுக்கல அ ஃப்ரூட்ஸ் அந்த மாரி அதெல்லா குடுத்துருக்கே அப்புறோ வந்து அவுள் இருக்குல்ல அவுள் வச்சு ச்சு கூழ் மாரியே செஞ்சு குடுக்குறது ஆ ஒன்னு ஹெல்த்துக்காக நல்லா இருக்கு கு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க அதுனல்ல ஓட்ஸு பொட்டுக்கல்ல முந்திரி பருப்பு பாதா பருப்பு அந்த மாரி நட்ஸ்லா கொஞ்சோ போட்டு லைட்டா ரோஸ்ட் பண்ணிட்டு பவுடர் பண்ணி தண்ணி ஊத்தி நல்லா வேக வச்சு அதுல சால்டோ இல்ல சக்கரையோ போட்டு கொஞ்சொமா நெய் ஊத்தி குடுத்துட்டு இருக்கே சிஸ்டர் ரெண்டு வயசு ஆகுது தம்பிக்கு அத மாதிரி குடுப்பது கொஞ்சொ ஹெல்தா இருக்கு அப்டினு சொல்லிட்டு
ஓகே சிஸ்டர் ஓகே
நீங்க நீங்க எப்பிடி குடுத்திங்க என்ன குடுக்குறீங்க
ஆ நானு இத மாரிதா சிஸ்டர் நயன் மத் ஆகுது பேபிக்கு ஆ ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்துக்கு அப்புறோ ஆ இ கொஞ்சொ சாதோ அரிசி கஞ்சி மாரி வச்சு குடுத்தே‌ அப்புறோ ஜவ் அரிசிய வறுத்து அது பவுடர் பண்ணி வச்சிட்டு அது செஞ்சு குடுப்பே ஆ அ அப்புறோ அரிசி ஜீரகோ அது பைத்த பருப்பு போட்டு அத கொஞ்சொ வறுத்து பொடி பண்ணி வச்சிட்டு அது ஒரு வேல செஞ்சு குடுப்பே அ நீங்க சொன்ன மாதிரி ராகி பால் எடுத்து அது கூழ் மாதிரி செஞ்சிகுடுப்பே ஃபுரூட்ஸ்சப் பொறுத்த வரைக்கு ஆப்பிள் பனானா அது ரெண்டு குடுத்தருக்கே வேற எதுவு குடுத்ததில்ல டாக்
நீங்க இனிமே இதலா குடுக்கலா அந்த கொய்யாப்பாளோ இருக்குல்லா அதுல வந்து மேல உள்ள அந்த சீட்ல மட் ட்டு எடுத்துட்டு அடில கொஞ்ச நல்லா பழுத்ததா இருந்தன்னா அது குடுத்து பாக்கலா அப்புறோ வந்து ட ஆரஞ்சி சாத்துகுடி அதுமே சாறு மட் ட்டு எடுத்து வெந்நீர்ல மிக்ஸ் பண்ணி ஸ்பூன்ல தண்ணிவ தண்ணி மாரி குடுக்கலா அந்த மாரில்லா குடுத்து பாருங்க அதுவே சப்போட்டா பழமு குடுக்கலா அதையு மன்ன ஸ்பூனால நல்லா மசிச்சி ட்டு குடுங்க
ஓகே சிஸ்டர் இனிம செய்றே பெரிய பையனு நா ஓரா எதுமே ஃப் ஃப்ரூட்ஸ்லா குடுத்தது கெடையாது இப்பவுமே அவ எதுவுமே சாப்பிட மாட்டறா ஸ்கூலுக்கு ஸ்நக்ஸ் ஃப்ரூட்ஸ் குடுத்து விடுங்கன்னு சொல்றாங்க ஆ எதுமே ஆப் பிள் குடுத்தாலு வேண்டாங்கிறா கிரேப்ஸ் குடுத் த்தாலு வேண்டாங்கிறா எதுமே வேண்டா ஸ்ட்ராபெரி குடுங்கிறா
ஆமா சிஸ்டர் அதே மாரிதா இ இவனு சாப்பிட மாட்டா ஃப்ரூட்ஸ் எதுமே நா பஸ்ட் பசங்களுக்குதா நம்ம ரொம்ப இது பண்ணி பண்ணல ரெண்டாவது பசங்க கொஞ்ச தைரியமா எது வேணா சாப்பிடுனுவுட்டறதால அவுங்க சாப்பிறாங்க இப்ப இது குடுங்க நீங்க மாதுளம்பழம் இருக்குல்ல அதெல்லா சாப்பிட மாட்டாங்களா
சாப்பிடமாட்டறாங்க சிஸ்டர் குடுத்தா அந்த மாம் அந்த மாதுளப்பழத்த ஒரு அமுக்கு அமுக்கி சூஸ் குடிச்சுட்டு அத தூக்கி போடறா அது மேரி ஒரு நாலு பீஸ்தா அது க்குகப்புறோ அத சாப்பிடமாட்டறா
ஆ அத எப்பிடி குடுக்குறதுன்னு தெரியல ஆ இப்ப நீம்ப காய்கறில்லா கே இப்ப சமைச்சி சாதத்தோட வச்சி மசிச்சி குடுத்துறோ இந்த ஃப்ரூட்ஸ்ல்லாம் இப்பிடி குடுக்குறதுனே தெரியல சூஸ் குடிச்சாலு புடிக்க மாட்டது அது வந்து கடையில இங்கி குடிக்கிற மாரிதா புடிக் கிது உங்க வீட்ல செஞ்சி குடுக்கறது புடிக்க மாட்டேது ம்
ஆமா சிஸ்டர் ஐய்யயோ கடையில கூட ஜூஸ் ஐட்டம்லாம் குடிக்காம இருந்தான் இப்ப ரீசன்ட்டா எப்டி அத கத்துக்கிட்டான்னு தெரியல ஆ ஜூஸ் வேணுன்னு சொல்லி போன வாரம் சரி புடிவாதம் பத்து ரூபால அந்த ஜூஸ் டப்பா வாங்கியே குடுத் தாகனும் வாங்கி வச்சிட்டு அத ஃபுல்லா குடிக்கிறான்
ஆ அதுதான் குடிக்கவே கூடாது இப்ப கூட ரீசன்டா ஒரு வீடியோ பாத்தே ப சங்களுக்கு குடுக்கவே கூடாத ஆ விஷியங்கள்னு போட்டு இந்த பாட்டுல இருக்கிற ஜூஸ் ஐட்டம்ஸ் இந்த லேஸ் பாக்கெட் ஐட்டம்ஸ் இதெல்லா நூடல்ஸ் இதெல்லா கண்டிப்பா குடுக்கவே கூடாது அப்டின் போட்டுருக்காங்க அது நம்ம நம்மள ஃபர்ஸ்ட்டு அவாய்ட் பண்ண வ வெளியில உள்ளவங்கள வாங்கி தர முடியாம பாத்துக்க முடியாதனால தயவு செஞ்சி நம்ம வாங்கி தராம இருக்கிற மாரி பாத்துக்கங்க
ஓகே சிஸ்டர் நாங்க முடிஞ்ச அளவுக்கு எதுமே வாங்கி தர மாட்டோம் சிஸ்டர் ஆனா ஆ யாராவது சொந்தக்காரங்கலா வீட் டுக்கு வந்தா அவுங்க எ இதெல்லாம் வாங்கி குடுத்தறாங்க அவுங்க நாங்க சொல்றதையு பெருசா காதுலே வாங்க்க மாட்றாங்க அவன் வந்து எல்லாரும் வாங்கி தறாங்க நீங்க தா வாங்கி தர மாட் றிங்க
அப்டிதா அப்டிதா அப்டிதான் நடக்குது அதனால நம்ம நம்மள புடி க்காம போயிடுது வாங்கி தர அவங்கள பெருசா தெரியுது அது ரொம்ப கெடுதல் ஆனா ஓரளவுக்கு பரவாயில்ல நீங்க சொல்றதே பெருசா இருக்கு இப்பல்லாம் பசங்க வெளியில போனாலே இந்த லேசு இதுதா வாங்கி சாப்பறாங்க நம்ப ஓரளவுக்கு இப்ப வரைக் கி இருக்காங்க கொஞ்சம் கண்ட்ரோல்ல வெளியிலலா பெரிய பிள்ளைங்களானா அவுங்க என்ன சாப்பறாங்கன்னு நம்ப பாத்துக்கிட்டே இருக்க முடியாது
ஆமா சிஸ்டர் ஆனா ம் சைக்கிள் ஓட்ட போனா ஆ எங்கேயாவது வெளியில கொஞ்சம் தூரம் நடந்து போனா கால் வலிக்குது கால் வலிக்குதுன் சொல்றான் ஆனா குடுக்கற எதையும் சாப்ட மாட்றான் ஆ பசங்களலா எப்டி ஏக்கி
நம்ம வந்து இனிமே நீங்க ஸ்கூலுக்கு பசங்க ப பையன் போறான் சொல்றீங்கல்ல இந்த ஃபுரூட்ஸ் புடிக்க கிலயா சரி புடிச்ச ஐட்டத்திலே எது ஹெல்தியா இருக்கோ அந்த இத ஸ்நாக்ஸா குடுத்து பாருங்க நீங்க இனிமே இந்த சுண்டல்லா இருக்குல்ல அதுல எதாவது ட்ரை பண்ண முடியுமா லைட்டா மசாலா மாரி போட்டு இந்த ஆ கொண்டக்கடல வெள்ள கொண்ட கடல ஆ கருப்பு கொண்ட கடலல்லா இருக்குல்ல அதுலா டெய்லியும் ஒண்ணு ஒண்ணு குடுத்து பாருங்க சிஸ்டர்
அதா சிஸ்டர் நா சுண்டல் குடுத்து விட்டாலும் அவன் அப்டே எடுத்துட்டு வந்துறான் அந்த தோல உரிச்சி குடுத்தா சாப்பற்றேங்குறான்
அத மாரி குடுங்க பரவால்ல அதுக்கு கொஞ்ச நாள் வந்து குடுங்க அப்றோ பெரிய பிள்ளையானோனே அவ ங்கவே சாப்ட ஆரம்பிச்சிருவாங்க
ஓகே அதா நா இந்த இது தாம்பர விதைன்னு சொல்லுவாங்க இல்ல சிஸ்டர் ரீ சண்ட்டா நா நா ஷாப்பிங் போனப்ப அது வாங்குனேன் காச பாக்காம வாங்கி அத நெய்யில ரோஸ்ட் பண்ணி லைட்டா சால்ட்ட போட்டு குலுக்கி ஆஹ குடுத்தன் ரெண்டு சாப்டான் அவ்ளோதான் அதுக்கப்றோம் அது ஸ்கூலுக்கு ஒரு நாள் குடுத்துட்டன் அப்டியே எடுத்துட்டு வந்துட்டான் இன்னொரு நாள் எனக்கு அந்த சாக்லேட் ஊத்தி குடுங்க அப்டின்னு சொல்லி சொன்னான் சேரின்னு சொல்லிட்டு நா அந்த கொக்கோ பவுட்ர்லாம் வாங்கி வச்சுருப்பேன் அந்த கொக்கோ பவுடர்ல ஹனி கலந்து கொஞ்சோ சாக்லேட் மாரி ரெடி பண்ணி அந்த அத அதுல அந்த தாமர விதை இருக்குல்ல அது இத பண்ணி குடுத்தா அங்க போனோனே அ அந்த அந்த ஈரோ பட்டோனே அது வந்து அந்த மொறு மொறுப்பெல்லா போய்டுச்சு போல அது ஆ அது சாப்ட பிடிக்காம அப்டியே கொண்டு வந்து அதயும் போட்டுட்டான் எனக்கும் என்ன அந்த கால நேரத்ல ஆபீஸ் அவங்ளும் களம்புவாங்க சாப்பாடு செஞ்சு குடுக்கணும் இவனுக்கு சாப்பாடு செஞ்சு குடுக்ணும் மதியம் குடுக்ணும் அந்த ப்ரெஷர்ல எனக்கு எதயுமே யோசிக்கவும் முடியல செய்யவும் முடியல
நீங்க என்னமேரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் ஏது ஹெல்தி ஸ்நக்ஸ்ன்னு போ அந்த யூ டியூப்ல காமிங்க இதுல இந்த மாரி ரெண்டு மூணு ஐட்டம் இன்னைக்கி நாளைக்கு செஞ்சு தரணும்னா இன்னைக்கே ரெண்டு ஐட்டம் எடுத்து காமிச்சு இது ரெண்டுத்துல உனக்கு எது வேணு அப்டினு சொல்லி அவனை சூஸ் பண்ற மாரி ட்ரை பண்ணி பாருங்க சிஸ்டர்
ஓகே சிஸ்டர் கண்டிப்பா ட்ரை பண்றேன் நீங்க என்ன மாரி ஸ்நக்ஸ் குடுத்து விடுவீங்க
இது நம்ம ஸ்கூல் படிக்கும் போது சம்டைம்ஸ் அவங்களே லிஸ்ட் குடுத்ருவாங்க இன்னைக்கு இது சாப்பன்னு இன்னிக்கு பாப்கார்ன் சாப்டணும் இன்னிக்கு வந்து அஹ் பொட்டேட்டோ ஃப்ரைஸ் அந்த மாரி சாப்பன்னு பொட்டேட்டோவும் நமக்கு வந்து இதுதான ஹெல்தி தான் ஆனா அந்த ஆயில் இல்லாம யூஸ் பண்றது ஹெல்தி அத வச்சு அந்த பால் மாரி ஏதாது ரோஸ்ட்டு பால் மாரி செஞ்சு சாப்பணும் அப்டினு அதனால வந்து அந்த மாரி எல்லா ட்ரை பண்ணுவேன் மோஸ்ட்லி வந்து இது இதுதான் பாப்கார்ன் இல்லன்னா ஃபனானா ஒண்ணு அப்டியே ஃப்ரெஷ்ஷா கட் பண்ணாம அப்டியே ஒண்ணு ஆ அது உரிக்காம்லே தோல் உரிக்காம்லே வச்சுற்றது அந்த மாரி ஆ சம்டைம்ஸ் வந்து பிஸ்கட் குடுக் க்கிறது வேற வழி கிடையாது ஏதாவது ஒரு நாள் அவங்களுக்கு புடிச்ச மாதிரி கொடுக்கணும் அப்படி கொடுக்குறது அப்புறம் அந்த சுண்டல் அஹ் கொண்டக்கடலை நிலக்கடலை அதெல்லாம் சுண்டல் மாதிரி செஞ்சு குடுக்கறிறது
ஓகே சிஸ்டர் நான் இன்னைக்கு ஒரு சிக்கன் கிரேவி வச்சேன் சிஸ்டர் எங்க அக்காவ கேட்டு தான் வச்சேன் அதே மாரிதா வச்சே நல்லா வந்துச்சி ஆ அ எண்ண எண்ண ஊத்திட்டு கொஞ்சோண்டு பட்ட போட்டே ஆ பிரியாணி எழ ஒன் ஒன்னு போட்டு வெங்காய வெங்காயத்த த ரொம்ப சின்னதா கட் பண்ணிக்கிட்டே கட் பண்ணி அதோட கொஞ்ச இஞ்சி பூண்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட் தக்காளிய தக்காளி கூட கொஞ்ச மெளகு ஜீரகம் பெஞ்சீரக கொஞ்ச கொஞ்ச போட்டு அரச்சு அதையு ஊத்தி நல்லா வதக்கி கிட்டு ஆ முன்னாடியே சிக்கன வந்து தயிரு மஞ்சத்தூளு கொஞ்ச இஞ்சி பூண்டு போட்டு கலறி வச்சிருந்தே அத அதோட கொட்டி நல்லா கிண்டிட்டு மொள மொளகாத்தூள் போட்டு நல்லா கிண்டுனே நா தேங்கா அரச்சுட வேண்டான் நென அப்றோ வாய்ல வச்சு பாத்தாப்பா லைட்டா உப்பா இருந்துச்சு அதுக்கப்றோ கொஞ்ச தேங்கா அரச்சு போட்டே அப்பறோ கொத்தமல்லி தழய கட்டி கட் பண்ணி போட்டே ஆ நல்ல டேஸ்ட்டா இருந்துச்சு பரவாயில்லாரா சிக்கன் பண்ணது கெடயாது ரேர்தா இப்ப கொஞ்ச பண்ணுனே நல்லா இருந்துச்சு
நல்லா இருக்கு நீங்க வந்து கடயில வாங்கி சாப்ட்டதா சொன்னீங்களே அப்றோ எதுக்கு சி சிக்கன் கிரேவி வச்சீங்க
ஆ அதா சிஸ்டர் தம்பி வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வேணுன்னு சொன்னா அவனுக்கு கடயில உள்ளது புடிக்க மாட்டுது செரி அவ கேட்டு டானேனு சொல்லிட்டு சும்மா நூறு ரூவாய்க்கு சிக்கன் வாங்கி சிக்ஸ்டி ஃவை செஞ்சிட்டு கொஞ்சோ அந்த எலும்பு கறியு கொஞ்சோ பேலன்ஸ் இருந்துச்சு அத கிரேவி மாரி வச்சே
சரின்ட்டே சரி ஓகே நைட் அத யூஸ் பண்ணிக்கீங்க
ஓகே சிஸ்டர் ஓகே சிஸ்டர் எனக்கு ஒரு கால் வருது நா திரும்ப கூப்புடுறங்
ஓகே ஓகே பாய்